ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா மேடம்
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது மேடம் எப்டி இருக்கீங்க நல்லா இரூக்கீங்களா
இல்ல உங்க வாய்ஸ் எனக்கு ஆடிப்ளா இல்ல
கேக்குதா மேடம்
ஆ இப்பதா கேக்குது
கேக்குதா ஆ கேக்குது கேக்குது மேடம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக் கீங்களா
ஆ நல்லா இருக்கே சார் வாய்ஸ் இருந்தாலுமே லோவா தா இருக்
லோவா இருக்கா ஏ தெரில ஆ வாய்ஸ் லோவா ஏ இருக்குன் நா கரெக்டா தா பேசுறே ஏன் தெரியல
இல்ல சார் ஹெட்செட் அல்லது ஸ்பீக்கர் ஏதாவது
இல்ல இல்ல இல்ல மேடம் நா டேரக்ட்டா தா ஃபோன் ஃபோன்ல ஏதாவ இஷ்யூ இருக்குமான் தெரியல டேரெக்ட் கால் பண்ண நல்லாருக்குல அது கரெட்டா தா இருக்குன்றாங்க ஏன்னா இந்த ஆஃப்ல கால் பண்ணுபோது தா எனக்கு கம்மிய இருக்கு ஏன்னு தெரியல
ஆ இல்லீங்களே இது எப்டி பேசுனா அக்சப்ட். அ அக்சப்ட் ஆகது சார்
சேரி மேடம் பரவால்ல மேடம் ஓகே